வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
இருக்கன் தோழி இருக்க போல இருக்கே
அப்டியா தோழி நீங்க வந்து இந்த இயற்கையை பத்தி என்ன தோழி நெனைக்கிறீங்க
இயற்கைய பத்தி ரொம்ப சூப்பர் தோழி இயற்கையிலே வாழ்ந்தாலே ஒரு தனி சந்தோஷதா தோழி ஒரு பீஸ் ஃபுல்லான ஒரு லைஃப் தோழி
ஓகே தோழி உனக்கு ரொம்ப புடிச்ச
பார்க்க முடிலியே தோழி எங்க பார்க்க முடியுது தோழி
ஆமா தோழி இப்ப எல்லா மரத்தே வெட்டி வெட்டி போட்றாங்க தோழி
தா இருக்கு தோழி ஒரு மரச் கெடையாது முன்னாடி எல்லா ஒரு வீட்டுக்கு வீட்ட சுத் தி தோப்பு இருக்கு அடுத்த ஒரு வீடு இருக்கு அந்த வீட்ட சுத்தி தோப்பு இருக்கு அப்டி இருக்கு தோழி இந்த கிராமம் சைட்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா தோழிதான்ல்லவே இல்ல நீங்க பாத்தீங்கன்னா என் வீட்டு சைட்லா வீடு தா தோழி ஃபுல்லா வீடு தா சுத்தி ஃபுல்லா வீடுதா
அப்டி ஹீட்டால தோழி இருக்கு
ஆமா தோழி எப்டின்னா சொல்லு ஒரு தோப்பு அந்த மாரி தே தென்ன மரோ கூட வந்து கண்ல பார்க்க முடியதுல்ல தோழி வீட்டுக்கு பேக்ல வந்து கொஞ்சோ அந்த இன்னொரு வீட்டு சைட்ல உள்ள இடத்துல வந்து ஒரே ஒரு தென்ன மரோ வச்சிருக்காங்க அதுதா என்னால கண்ணு கொண்டே பாக்க முடியு தோழி வேற ஒண்ணு என் கண்ணுக்கு தெரியாது அப்டி இருக்கு தோழிநெலம என்ன தோழி
இயற்கை காத்து
இயற்கை காற்று வரதுக்கு மொதல்ல வந்து இது வேணும்ல தோழி மரோ இருக்கணுல தோழி
ஆமா தோழி அது கரெக்டா தோழி எங்க வீட்டு சைட் நேரா தோப்பு இருக்கனால ஏதோ ஒரு கொஞ்ச காத்து வருது தோழி ஆனாலு வெயில் நேரோ ரொம்ப கஷ்டோதோழி மரமே அசையமாட்டுக்கு தோழி
ஓ அப்டியா தோழி செரி தோழி செரி எங்ளுக் வந் து என்ன சொல்றது இந்த சிட்டி சைட்னால டவுன் தானே இது அதனால வந்து இப்டி இருக்குது தோழி மத்தபடி எங்க கிராமோ சைட்லா போனீங்கன்னா என் மூமா வீட்டுக்கு போவே தோழி சூப்பரா இருக்கு தோழி ஒரு ஓட்டு வீடுதா தோழி ஓட்டு வீடுதா கிராமத்து வாழ்க்க வாழ்ந்த போல இருக்கு தோழி அங்க போனாலே அங்க ஃப்ரெண்ட்ல நெறைய இட இருக்கு தோழி அங்க வந்து மரோ அந்த மாரிலா நிறுத்தி விட்டுருப்பாங் கிணறு எல்லா இருக்கு தோழி பேக் சைட்ல வந்து ஃபுல் வெல தோழி வெல மீன்ஸ் தோப்பு தோழி தோப்பு ஃபுல்லு தோப்பு தோழி அப்டி மரோல்லா சூப்பரா இருக்கு தோழி தெரிமா அ மரோ எல்லாமே இருக்கு
செர் செரி அப்ப கூலிங்கா இருக்கும்மா தோழி பின்னாடி தோப்புல
கோழியா தோழி அதெல்லா நாங்க வளத்த மாட்ட தோழி
கோழி இல்ல தோழி கூலிங்கா இருக்கும்ல தோழி
கூலிங் ஓ சாரி தோழி எனக்கு கேக்கல தோழி கோழினு கேட்டுது கொ கூலிங்கா ஆமா தோழி நைட் ஆயிட்டுன் வெச்சுக்கோங்களே பெட்ஷீட் இல்லாம தூங்க முடியாது சூடா சூடு காலமா இருந்தாலு செரி மழ காலமா இருந்தாலு செரி தோழி அ நைட்டு பெட்ஷீட் இல்லாம தூங்க முடியாது தோழி ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல கூலிங்கா இருக்கு கால்த்தா ஆயிட்னாலே இந்த குருவிங்க சவுண்ட்லா கேக்குந் தோழி அப்பப்ப பேட் சவுண்ட்ல்லா நல்லா கேக்கு நல்லா சூப்பரா இருக்கு தோழி இந்த நல்லா இருக்கு சொல்ல முடியாது இங்க போய் இருந்தாலு சூப்பரான பீஸ் ஃபுல்லான ஒரு எடந்தா அது
ஆமா தோழி நானு சின்ன பிள்ளயா இருக்கும் போது காலங்காத்தால ஆறு மணிக்குலா கோழி கூவுற சத்தமு குருவி கிச்சு கிச்சுன்னு அந்த சத்தமு கேக்க தோழி இப்போ வந்து ஒரு சத்தமு கேக்கல தோழி வெறு வண்டி
அதா தோழி நம்மள எழுப்பியே விடுது வண்டி போறதா நம்மள எழுப்பியே விட்ரு தோழி
ஆமா தோழி மெயினா இந்த பைக்த தோழி இந்த பைக்ல சைலன்ஸர் வெச்சுட்டு காது கிழியுது தோழி ஒ ஆமா தோழி ஒறக்கமே போகுது தோழி இந்த பைக்கால
ஆ ஆமா தோழி அதுவு இல்லாம முன்னாடி உள்ள மக்கல்லா வந்து இந்த கோழி கூவறத வெச்சுதா ஆறு மணி அப்டின் சொல்லிட்டு எழுப்புவாங்க எழும்புவாங்க அலா ரல்லா வெக்க மாட்டாங்க இப்போ உள்ள மக்கல்லா ஆறு மணிக்குனா ஒரு அலார அஞ்சு மணிக்குனா ஒரு அலார எந்த வீட்ல கோழி கூது தோழி எங்கயு இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா ஆமா தோழி அது வேற விஷ் யோ அது மிஞ்சி மிஞ்சி போனா இப்ப கிராமம் சைட்ல மட்டுந்தா இந்த கோழி கூறத வெச்சு எழும்புறாங்க அந்த கிராம சைடுலயு இப்ப கம்மியாயிடுச்சு இப்ப மொபைல் ஃபோன்னுன்னு வந்தனால எல்லாருமே கொஞ்சோ லேட்டஸ் ட்டா மாறிட்டாங்க பழைய காலத்த வந்து எல்லாரு மறந்துட்டாங்க சொல்ல போனா ஆனா நம்ம உள்ள நம் நம்ம நம்ம எல்லா என்ன நெனைக்கிறோனா பழைய காலந்தா வேணு அப்டின் சொல்லிட்டு நெனைக்கிறாங்க ஆனா இப்போ உள்ள மக்கல்லா இல்ல பழைய கால வேண்டா புதுசா ஒரு நியூ லைஃப் போலா அப்டின் நெனைக்கிறாங்க அவுங்ளுக்கு புரியல இந்த இயற்கைக்குள்ள ஒரு லைஃப் தெரியல அவுகளுக்கு
ஆமா தோழி இங்கயு அப்படி தா முன்னலா சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல்லா ஜாலியா இருந்துருக்கு இப்ப வளந்த பிறகு என்னனே தெர்ல தோழி எதோ வீட்ல இருக்கோ ஒரு மாரிப்பட்டா வெயில் அடிக்கி தோழி
முன்னாடி எல்லா தோழி பாத்திங்கன்னா ஒரு தெருவுல ஒரு தெரு ஒரு தெருவுல அந்த வீட்ல ஒவ்வொரு வீட்லயு எத்தனெத்தன புள்ளைங்க இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச் சு சொல்லிருவாங்க வந்தாங்கன்னா இப்போ ஒரு வீட்டு ஒரு தெருவுல போனாலு ஒரு வீட்டுக்குள்ள எத்தன பிள்ள இருக்குன்னே தெரிய மாட்டிங்கு ஒரு நாள் ஒரு புள்ள வெளிய வந்துச்சுனா இந்த பிள்ளைய தான நா பாத்திருக்கே இந்த பிள்ளைய நா பாத்ததே இல்லையே அப்டின்னு சொல்லிருவாங்க இத்தனைக்கு இதுவு அவங்க பிள்ளையாதா இருக்கு அப்படி ஆயிடுச்சு ஒலக
நம்மளே அப்படிதா தோழி வெளிய போவோ புதுசா யாராது வந்துருந்தா கூட இந்த பிள்ள இந்த வீட்லயா தோழி இருக்கு அப்டி நானே பாப்பே தோழி நம்மளுக்கே அது ஒரு அதிசயமா இருக்குந் தோழி ஆனா இப்ப யாருமே வெளிய வர மாட்டுக்கா தோழி
ஆமா தோழி இப்ப ஒரு மொபைல் ஃபோனு அவங்களு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க என்ன சொல்றது வாழ்க்க வந்து இப்டி ஆயிடுச்சு அவங்க எல்லாரு நெனைக்கிற இப்ப என்னன்னா ஃபோன்லயே வாழ்க்க முடிஞ்சிரு அப்டின்னு நெனைக்கிறாங்க நம்ம என்ன ஆசப்படுறோம்னா வெளிய எல்லாம் பேய் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தணு வீட்டு்ல விட மாட்டாங்க அது வேற விஷயோ ஃப்ரெண்ட்ஸோட பேய் ஊர்ல்லா சுத்தணு
நம்ம கனவுலையாது கண் காணலாம்
அ ஆமா தோழி பழைய காலத்துல லா விடுவாங்க ஒவ்வொரு எடமா போயிட்டு ப பிள்ளைங்கல்லா போயிட்டு வெளையாடிட்டுலா வருவாங்க நானு பேயிருக்கே தோழி என் ஃப்ரெண்டு வீட்டுக்குல்லா பேய் வெளையாடிருக்கே சின்ன வயிசுல எல்லா இப்ப எங்கயுமே விட மாட்டேங்காங்க அங்க நீ போவேண்டாம் வீட்லயே இரு அப்டின்னு சொல்ட்டு நிறுத்திருவாங்க
நானு சின்ன பிள்ளைகள் இருக்கலா தோழி பக்கத்து வீட்டுல வந்து வேல நடந்துது தோழி அப்ப வந்து வீடு கட்டுறதுக்கு மொதல்ல குண்டு தோண்டுவாங்களா தோழி இப்டி சுத்தி எடுத்து அந்த மாதிரி ஆமா கான்ட்ரக்ட் போடுவாங்கலா தோழி அதுல நா எதுத்த வீட்டு பிள்ளை எல்லா சேந்து அதுக்கு உள்ள குண்டுக்குள்ள எறங்கி நைட்டு கண்ணாம்பூச்சி வெளையாடுவோ தோழி
ஆமா தோழி பழைய காலத்து ஆமா தோழி பழைய காலத்துல அதுலா சூப்பரா இருந்துது தோழி நம்மோ நெனச்சா இப்பவு வெளையாடலா ஒரு ஆள் வீட்டுக்கு பேய் அப்டில்லா வெளையாடலா தோழி ஆனா இப்ப பேரன்ஸ் யாரு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க நீ வேணா போவாத போனே வச்சுட்டு இங்னே வேணா இருந்து
அலோவ் பண்ணதா போனாலு யாருமக்கா நீன்னு கேக்குறாங்க
ஆமா தோழி கண்டிப்பா கண்டிப்பா
அது ஒரு சொல்ல அதுனாலயே மூடிட்டு நம்ம வீட்லயே இருக்கலா
முன்ன அப்பலா ஒரு துணி கடைக்கு போனா ஒருக்கா போனாலே இவங்க அன்னைக்கு வந்த கஸ்டமர் அப்டின்னு சொல்லி ஞாபக வச்சிரு ப்பா இப்ப அப்டி கெடையாது எத்தினவாட்டி போனாலு நீங்க நம்ம எதோ புதுசா போன போல தா அவங்க நம்மள பாப்பாங்க
ஆமா தோழி அதுவு அப்டிதா அதே போல பஸ்லயும் பாத்ருக்கீங்ளா தோழி இத்தனைக்கு அந்த ஸ்டாப்புல தா தோழி நம்மளு எறங்கு போம் ஆனா நம்மள இடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ல போவாங்க பாத்துங்க தோழி அதா ஒரே கடுப்பா இருக்கு தோழி அன்னைக்கு அப்தா தோழி நாகர் கோவில் ஸ்டாப் வந்தாச்சு தோழி நா எறங்குறே எறங்குறதுக்கு தா தோழி நானே நிக் கி நா பின்னாடி இருந்து சீட் இருந்து என்னய தள்ளிட்டு தள்ளிட்டு அவங்க ஃப்ரெண்ட போய் எறங்குவாங்க தோழி இத்னைக்கு நானு அதே எடத்துலதா தோழி எறங்க போறே
இது அவங்களுக்கு என்ன அவசரம்னு தெரியாது நெறையவாட்டி நடந்திருக் ஏன்னா எனக்குமே நடந்து இருக் இடிச்சி கொழந்தைய கையில வச்சிருந்தா கூட அந்த கொழந்தைய இடிச்சி தள்ளிட்டு தா போய் எறங்குறாங்க அவ்ளோ அவசரோ அதுவு இந்த பொம்பளைங்க தா போய் போய் எறங்குறாங்க ம் பசங்களாவது கொஞ்சோ அ பசங்க ஆம்பளைங்க அப்டின் அ ஆம்பளைங்க அப்டின்னா கொஞ்சோ ஒதுங்கி நிப்பாங்க சரி எறங்கட்டு பொண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைங்களே இடிச்சுதள்ளிட்டு எறங்கு போது எப்டி வந்து என்ன சொல்றது
ஆமா தோழி நானு எறங்குறதுக்குதா தோழி முயற்சி பண்ணிட்ருந்தே அன்னக்கி என்னையு தள்ளி வுட்டுட்டு எறங்குறாங்க தோழி அப்றோ நானே லாஸ்ட்டா நா தா தோழி எறங்கினே
செரி தோழி ஃபீல் பண்ணாதீங்க அடுத்த தனியா உங்களுக்குன்னு ஒரு பஸ்ஸு விட்ருவொ தோழி கண்டிப்பா
ஆமா தோழி இனி அப்டிதா தோழி விடணு ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு பஸ்ன்னு சொல்லி விடணு
அப்பிடியா ஒவ்வொரு ஸ்டாப்புக்கு ஒவ்வொரு பஸ்ஸுனு சொல்லி வுட்னு தோழி
ஆமா தோழி வர வர இப்போ பஸ்ஸெல்லா ஒழுங்காமே வரமாட்டே தோழி ரோடு போட்றே அது போட்றேன் சொல்லி பஸ்ஸே ஒழுங்கா டைமுக்கு விட மாட்டுங்கா தோழி ஆறு மணிக்கு வரக்கூடிய பஸ்ஸெல்லா ஏழு மணிக்கு வருது தோழி எங்க ஊருக்கல்லா
ஓ ஓ செரி தோழி செரி தோழி இப்ப வந்து எல்லா நெலமயு மாறுச்சு இபப நெறைய வாட்டி பவர் கட்டு வேற ஆகுது
ஆமா தோழி இப்போ அன்னக்கி லாஸ்ட்டா கட்டாச்சு தோழி அதுக்கப்றோ இன்னைக்குல்லா கரண்டே போகல தோழி கரண்டு போனா அப்றோ நம்ம தவிக்க ஆரம்பிச்சிருவொ தோழி
இன்னக்கி எங்க வீட்ல இன்னக்கி ரெண்டு வாட்டி போச்சு தோழி கரண்டு
இங்க இன்னக்கி கரண்டே போல தோழி ஏதோ அதிஸ்யமா போவாம இருந்துருக்கு தோழி
சேரி தோழி சேரி தோழி வேறென்ன தோழி
சோ இனிமே என்ன பண்ணலான்னு இருக்கீங்க தோழி
என்ன பண்ணலான் ருக்கீங்கன்னா புரியல தோழி
நீ நைட்டுக்கு நீங்க வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ண போறீங்ளா
நைட்டு சாப்பாடு ஆமா தோழி இல்ல தோழி இன்னு ரெடி பண்ல இனிதா ரெடி பண்ணனு தோழி வீட்ல அம்மா கொஞ்ச பி சியா இருக்காங்க இனிதா ரெடி பண்ணுவாங்க தோழி நமக்கு சாப்புட்ற தான தோழி வேல போய் அந்த சமையல் செய்றது இல்லேல தோழி
அதெல்லா நம்மளுக்கெங்க வரு நமக்கு தந்தா யாரா தந்தா சாப்டுவோ அவ்ளோ தா தோழி
ஆமா தோழி கண்டிப்பா கண்டிப்பா அதானே தோழி தினமு நடக்குது நம்ம வீட்ல
ஆ ஆமா தோழி ஜூஸ் போட்டு குடிக்றதுக்கே ம யாராது போட்டு தந்தா நல்லார்க்கு அப்டின்னு ஒரு நெலெம தோழி
போட தெரிஞ்சாலுமே ஐயோ யாராவது போட்டு தரமாட்டாங்ளா அப்டின் தா தோழி இருக்கு
ஆமா தோழி நானு நெறைய ஜூஸ் எல்லா வீடியோஸ்லா பாப்பெ தோழி போட்டு இது வரக்கு மிக்க சாதன போட்டு போட்டு குடிக்க ஒரு மடிதோழி விட்டா கேட்டா உனக்கு கை இருக்கதா செய்து போட்டு குடி
ஆமா கேப்பாங்க இருக்குற வேலயில நீ வேற டென்ஷன் பண்ணாத அப்டின் சொ சொல்லி வுட்ருவாங்க கரெட்டு தா அவங்க சொல்றது காலத்தையே எலும்பி கிச்சனுக்குள்ள போய் நின்னு கால்த்த சாப்பாடு மத்தியான சாப்பாடு அப்றம் சாயா போட்றது நைட்டு சாப்பாடு இதெல்லா பாக்குறதுக்கு ப்ப ஒரு இது வேணு நமக்கு அதெல்லா கெடையாது நம்மளா சோம்பேரியா தா இருப்போ நெனக்கிறே
ஆமா கத்துல போய் துணி எடுக்க்றக்கே மடி கொடுத்து அப்டியே உக்காந்துருக்க தோழி
ஓ சேரி தோழி சேரி தோழி
அந்த அளவுக்கு சோம்பேறி தோழி வாழ்க்கையில
ம் ஆமா தோழி நானு அப்டிதா தோழி இன்ன இருக்குறத இன்ன எடுத்து போட்றதுக்கே மாடியா ருக்கு ஆனா வந்து ஒரு வேல செய்யணு அப்டின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன்னா கண்டிப்பா அத முடிக்காம நா வந்து பின்வாங்க மாட்ட தோழி
நானு அப்டிதா தோழி எனக்கு இன்டரஸ்ட் வேனு தோழி இப்ப வீட்ல யாருமே இல்லட்டா அத கிளீன் பண்ணணு இத கிளீன் பண்ணணு அப்டீனு இன்ரஸ்ட் வரு தோழி
நம்மள வந்து வீட்ல இந்த வேலய செய் செய்யின்னு சொல்லிட்ருந்தா செய்ய மாட்டோ
ஆமா தோழி சர கொடுத்துந்தி அப்டி சொல்லும் போது இத பண்ணு பாத்திரத்த கழுவுனு சொல்லும் போது இன்ட்ரெஸ்ட்டே போயிடு தோழி
ஆமா தோழி நம்மளா தோனணு கெடக்குதே ஐயோ அசிங்கமா கெடக்குதே நம்மலா கிளீன் பண்ணனும் சொல்லிட்டு நமக்கு தோணு ஆனா வந்து அவங்க என்னனன்னா பண்ணு பண்ணுனு சொல்லும்போது இன்னு நமக்கு டென்ஷன் ஆயிரு தோழி
ஆமா தோழி அதுவு ஒரு கடுப்பு தோழி என்ன தோழி பண்ண சேரி தோழி நம்ம காலை நேரோ முடிவடைந்துவிட்டன மீண்டும் சாரி தோழி மாலை நேரம்
ஆமா தோழி கண்டிப்பா மீண்டும் அடுத் தா அழைப்பில் சந்திப்போம் தோழி நன்றி வணக்கம் தோழி வணக்கம்